ஹலோ அ கேக்குதா தோழி நா பேசுறது சரியா
ஆ கேக்குது தோழி சொல்லுங்க
சேரிங்க தோழி இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ப அ ஒரு பண்டிகைக்கி வந்து துணி எடுக்கறதாகட்டும் இல்லன்னா வந்துட்டு எதாவ்து ஒரு பொருட்கள் வாங்குறதாகட்டும் நம்ம வந்து இப்போ அந்த நேரத்தை வந்து நம்ப சேவியஸ் சேமிக்கனு அதே மாத்ரி நம்ப அலச்சல் இருக்ககூடாது அப்டின் சொல்லி ஒரு பகட்டான வாழ்க்கைக்கு வந்து ஆசப்பட்டு நம்ம என்ன பண்றோ அப்டின்னா எல்லா விஷ் ங்களும் ஆன்லைன்ல ஆட்ரு போட்றது அந்த மாரி பண்றோ இப்ப நம்ப வந்துட்டு நம்ம நேர்ல போய் வாங்கி பாத்தோ அப்டின்னா நேர்ல நம்ப போம்போது நம்ப குடும்பத்தோட போவோ அவங்களுக்கு தேவையான துணிமணிகள் வந்து எடுப்போ இதே நம்ம ஆன்லைன்ல வாங்கும்போது நம்ம அதனால தொட்டு உணர்ந்து நம்ப வந்து வாங்கும்போது எப்டியாவது நம்ப ஸ்கிரீன்ல பாக்கும் போது ஒரு கலர்ரா இருக்கும் நம்ப கைக்கு வரும்போது ஒரு கலர்ரா இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நீங்க நேர்ல போய் துணி எடுக்கணு அப்டின்னு சொல்லி நெனைக்கிறீங்களா இல்ல வந்துட்டு இல்ல நம்ப வந்துட்டு ஆ இந்த மாதிரி நேரத்த நம்ம சேவைக்கணு அதே போல நம்ம ஆன்லைன்ல வந்துட்டு எடுக்கும் போது நமக்கு கம்மியான தொகைதா வருது அந்த மாதிரி நீங்க நெனைக்கிறீங்களா தோழி எப்டி தோழி
கண்டிப்பா நீங்க இப்ப வந்து பாத்தோம்னா வந்து முன்னாடிலா ஒரு பத்து பத்து வருஷத்துக்கு முன்னாடிலா நமக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஆ நம்ம சேல்லியோ இதுல வந்துட்டு ஆன்லைன் ஷாப் இப்ப இங்க அந்த மாதிரி விஷயங்களே இல்ல அப்டின்னு சொல்லா இதே வந்துட்டு நம்ம எல்லாமே கடைக்குதா ஒரு பொங் பொங்கலோ அ தீபாவளியோ எந்த ஒரு பண்டிகை நாட்கலுமே வந்துட்டு ஒரு கடையில போய் அந்த கூட்ட நெரிசல்ல போய் ஒரு கடைக்கு போய் வாங்கறது அதுதா வந்துட்டு நம்ப என்ஜாய் பண்ணுவோ கூட நம்ம அத வந்து பாத்து அத போட்டு பாத்தும் வாங்குவோ அது அந்த மாதிரி வந்துட்டு நெறைய இருந்துச்சு ஒருத்தர் வந்துட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்துருப்பாங்க அத பாத்தோனே நமக்கும் ஒரு ஆசை வரும் சேரி நம்மளு அதே கலர்ல வேற மாதிரி வாங்கலாம் அப்டின்ற மாதிரிலா வாங்குவோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு குடும்பத்தோட வந்துட்டு சேர்ந்து ஒரு இடத்துக்கு போறது எல்லாம் சேர்ந்து வந்துட்டு அங்க ஒரு அ பண்டிக நாட்கள்ல எல்லாரு எல்லாருக்கும் துணி வாங்குறது வாங்கிட்டு அதுக்கு ஒரு ஆம் வர வழியில வந்துட்டு நம்ம வீட்டுல சமைச்சிருக்க மாட்டோ வர வழியில சாப்ட்டு வந்துரலான்னு சொல்ட்டு இருந்து சாப்ட்டு வரது இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணோ அப்டின்னு நெனைக்க ஒரும் குடும்பத்தோட வந்துட்டு இப்போ இப்போ ஆனா வந்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்துட்டு தேவையான ஒரு பொருட்களோ சேரி ஒரு தேவையான ஒரு பண்டிகைக்கு போட வேண்டிய ஒரு நல்லா கிராண்டான ஒரு ட்ரெஸ்ஸா இருந்தாலு எல்லாமே வந்துட்டு நம்ம ஆன்லைன்லயே வாங்கிடுறோ அப்டின்னு நெனைக்கற ஏன்னா வந்துட்டு அது நமக்கு ரொம்ப வசதியாவு இருக்கு நம்ம வந்து ஆன்லைன் இந்த ஒரு பிராண்ட் தா நம்ம வந்துட்டு நமக்கு செட் ஆகுது அப்டின்னா ஆன்லைன்லயே வாங்குற ஒரு பழக்கமு இருக்கு அப்டின்னு நெனைக்கிற அ வந்துட்டு எல்லாருமே அப்டி பண்றது கிடையாது இன்னமு கூட கடைக்கு போய் வாங்குற ஒரு ஆ ஒரு பழக்கமு வந்துட்டு நெறைய பேருக்கு இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முன்னாடி வந்துட்டு அந்த மாதிரி வாங்கிட்டு இருந்தோ ஆனா வந்து இப்ப வந்து ஆ ஆன்லைன்லயே வாங்குறது கொஞ்ச வசதி ஜாஸ்தியா இருக்கு அப்டின்னு நெனைக்கிற இப்போ நா வந்துட்டு இப்போ முன்னா நா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா நம்ம இப்ப ஒரு ஆர்டர் பண்ணோன்னா ஒரு ட்ரெஸ்ஸ வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கழிச்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க ஆனா இப்ப வந்துட்டு இன்னும் வசதியா வந்துட்டு ஒரு அர ம நேரத்துல கொண்டு வந்து குடுக்குற மாதிரி கூட நெறைய ஒரு ஆ ஷாப்பிங் சைட்ஸ் எல்லா வந்துட்டு புதுசா ஆரமிச்சிருக்காங்க அந்த மாதிரி இருக்கும் போது வந்துட்டு நமக்கு ஒரு டிரெஸ்ஸு வாங்கணு நாளைக்கு ஏதாவது ஒரு ஃபங்ஷனு இல்லன்னா வந்துட்டு ஒரு ஸ்கூல்ல வந்துட்டு ஏதோ ஒரு பார்டி வைக்கிறாங்க ஸ்கூல்ல ஏதோ ஒரு ஃபங்ஷன் வைக்கிறாங்க ஏதோ ஒரு ஆ ஒரு ஸ்டேஜ் ஷோ மாதிரி இருக்கு இந்த டிரெஸ்ஸ போட்டுட்டு வரணும் அப்டின்னு சொல்றாங்கன்னா அந்த டிரெஸ் நம்மகிட்ட இல்லன்னா டக்குன்னு வந்துட்டு ஒரு ஆர்டர் போட்டா வந்துட்டு ஹாப் அன் ஹவர்ல கொண்ட ந்து குடுக்குறாங்க அந்த மாதிரி நானே கூட வந்துட்டு வாங்கியிருக்க தோழி அந்த மாதிரி வாங்கும்போது வந்துட்டு ரொம்ப வசதியா இருக்குன்னு சொல்லலா ஆஹ் அந்த மாதிரி ஒரு அ ஒரு டக்குனு வாங்கணு வேற வழி இல்ல அப்டின்ற ஒரு சமயத்துல வந்து இந்த மாரி ஆன்லைன் ஷாப்பிங் வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கு இதே வந்துட்டு நமக்கு நெறைய நேரம் இருக்கு ஒரு கடைல போயே வாங்கலா அப்டின்ற ஒரு நேரத்துல அதுவு பக்கத்துலயே இருக்கு கடை அப்டின்ற இருக்கும் போது சேரி ஓகே கடைலயே போய் வாங்கலாமே அப்டின் ஒரு ஆ மத்த இதுவு வந்துட்டு இருக்கு ஒரு யோசனையும் இருக்கும் அந்த மாதிரி நேரத் த்துல நெ நெறைய நேரம் இருக்கு நம்ம ஒரு ஜாலியா வந்துட்டு ஷாப்பிங் போய்ட்டு வர்லாமே அப்டின் போகும்போது கடையிலயு போய் வாங்குற பழக்கமும் இருக்கு அதனால ரெண்டுமே வந்துட்டு ப வா வாங்கறதா வந்துட்டு பரவாயில்ல அப்டின் நெனைக்கிறே ஃபுல்லா வந்துட்டு ஆன்லைன்லயே வந்துட்டு வாங்கறத டிபெண்ட் பண்ணியு இருக் க்க முடியாது கடைக்கே போகாம வீட்லயே ஒக்காந்துகிட்டு இருக்க முடியாது இல்லையா அந்த மாரி ஒரு சூழ்நிலைல வெளிய போயிட்டு வரத்துக்காக வந்துட்டு ஒரு கடையில போயிட்டு ஷாப்பிங் பண்றது வந்துட்டு ஒரு சிறப்பான ஒரு இதுன்தா நெனைக்கிறே தோழி உங்களோட ஒப்பீனியன் என்ன
கண்டிப்பா தோழி ஏனா வந்து நம்ப சில தருணங்கள் இப்ப வந்து ஒரு திருமணம் ஆகுது இல்ல வந்து எதாவ்து ஒரு விசேஷ வந்து நம்ப குடும்பத்துல நடக்குது அப்டிங்கம் போது சில பட் டு ரகங்கள் தா வந்து நம்ப ஒரு அணிய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து வரும் அந்த மாரி சமயத்துல அதெல்லாம் வந்து நம்ம ஆன்லைன்ல வந்து போட முடியாது ஏனா பட்டுங்கம் போது வந்து பாத்தீங்கனா அது வந்து ஒரிஜினல் பட்டா இருக்கணும் நம்ம என்னதா இருந்தாலும் தொட்டு பாத்து வாங்கும்போது அதுக்கு ஒரு தனி இது இருக்கும் இல்லைங்களா அந்த மாரி நம்ம வந்து தொட்டு உணர்ந்து வந்து வாங்கும் போது அதுக்கான ஒரு இது வந்து நம்ம உணர்வோ இதே நம்ப வந் து இல்லா நம்ம ஆன்லைன்ல வந்து இந்த மாரி பட்டுப்பொருட்கள் எல்லா ஆர்ட்ரு போடவு முடியாது ஏனா நம்ம வந்து நம்ம ஒரு‌ ஃபங்க்ஷனுக்குப் போறோ அதுக்கு வந்து இப்டிதா போணு அப்டிங்கிற மாதிரியெல்லாம் இருக்கு இல்லைங்களா ஏனோ தானோன் நம்ப வந்து போட்டுட்டு போ முடியாதுல்ல அதா ஏ ஹலோ
ஆ சொல்லுங்க தோழி கேக்குது
ஆ ஆ அதனால வந்து பாத்தீங்கனா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி சில விஷ்யங்களுக்காக நம்ம போட்டுட்டு போறது ஒரு முக் கியமான நிகழ்வுக்காக போட்டுட்டு போறதெல்லாமே நம்ம நேர்ல போய் பாத்து வாங்கறது ஒரு நல்ல விஷ்யோனே சொல்லலா அதே மாரி வந்து பாத்தீங்கனா இப்ப பண்டிகை பண்டிகை சூழ்நிலை அப் டிங்கும்போது வந்து பாத்தீங்கனா பெரும்பாலு குடும்பத்துல வந்து இந்த மாரி வேலையில வந்து அவுங்க வந்து கவனத்த செலுத்துறனால அவுங்கனால ஒரு பண்டிகை நாளப்பங் கூட வந்துட்டு அவுங்கனால ஒரு இனிப்புகள் வந்து சுமைக்க ம் அ சமை க்க முடிய மாட்டிங்கிது அந்த மாரி சமயத்துல என்ன பண்றாங்கனா இந்த மாரி ஆன்லைன்ல தா வந்து அவுங்க ஆட்ரு போட்றாங்க இந்த மாரி ஆட் ரு போட்றதுனால வந்ட்டு இப்ப நம்ம கடையிலருந்தா வந்து நம்ப வாங்கி சாப்ட்டு சொல்வோமே தவர நமக்கு அந்த ஏ நம்பளா வந்து குடும்பத்தோட அத வந்து சமைச்சு சாப்ட்டு அந்த ஒரு இது வந்து இருக்காது இல்லைங்களா
கண்டிப்பா ஆமா அது ரொம்ப உண்மை தா பட் இருந்தாலுமே இப்பவும் வந்து நெறைய பேரு வந்துட்டு வீட்ல இந்த தீபாவளி சமயம்லா வந்தா வீட்லயே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஆ காரமோ ஸ்வீட்டோ பண்ணலா அப்டின் சொல்லிட்டு பண்றவங்களையு நா பாக்குறே அதுவு வந்துட்டு நடந்துட்டு தா இருக்கு சில பேரு வந்துட்டு இப்ப சமைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டுக்கிட்டு கொஞ்ச கஷ்டமா இருக்கு அப்டின்னு என்ன வேலைகளு ஜாஸ்தியா இருக்கிறதுனால அவங்களாலும் வந்துட்டு சமைக்க முடியாது இல்லையா ஆ நேரம் செலவழிச்சு அந்த மாரி இருக்கிறவங்க வந்துட்டு ஆன்லைன்லயும் ஆர்டர் பண்ணி நம்ம வந்துட்டு ப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் வந்து டிஸ்டரிபியூட் பண்றது அந்த மாதிரி விஷயங்களும் பண்றாங்க நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சே வந்துட்டு ஒரு ஆம் எங்க ஒரு அபார்ட்மெண்ட்லயே வந்துட்டு ஒரு தீபாவளிய ஆனா எவ்ரி வருஷம் ஒரு ஒரு வருஷமே என்ன பண்ணுவாங் அங்கன்னா வந்துட்டு ஒரு ஆ இருக்கிற ஒரு இருபது வீடு இருக்குன்னா இருபது வீட்டுக்குமே வந்துட்டு ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொண்டு போய் குடுப்பாங்க ஒரு செட் ஆஃப் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வந்து ஆ கடைல வந்துட்டு ஒரு இருவது இருவத்தஞ்சு வாங்ட்டு வந்ருவாங்க ஒரு ஒரு வீடா போயிட்டு ஒரு ஒருத்தரு அவுங்கோ அ மனமா வட மாநிலத்தவருன் சொல்லலாம் அவுங்க வந்துட்டு ஃபேமிலியோட வந்து ஒரு ஒரு வீட்டுக்குமே வந்துட்டு அந்த ஸ்வீட் பாக்ஸ் குடுத்துட்டு போவாங்க அது வந்துட்டு ரொம்ப நல்ல விஷ்யம்ன் சொல்லலா எல்லார் வீட்டுக்கும் வந்துட்டு வருஷத்துக் ஒருத்தடவ் வந்து இந்த மாரி குடுக்கறது பட் இருந்தாலுமே வந்துட்டு அவுங்க வந்துடு வீட்ல வந்துட்டு செய்ய மாட்டாங் ஆனா கடைல தா வந்துட்டு வாங்கிட் வந்து குடுப்பாங்க அது வந்துட்டு நமக் ஒரு பெரிய விஷ்யம் கெடையாது ஆனா நம்ம வீட்டுக் வந்துட்டு நமக்கு மரியாதை கொடுத்து அந்த ஒரு பொருள குடுத்துட் போறாங்களேன்றது அந்த ஒரு சந்தோஷ்மே எங்களுக்கு ரொம்ப ஆ சந்தோஷ்மாருக்கும் அவ்ங்க வரும்போது நம்ளோட வீட்ல பண்ணா ஒரு ஸ்வீட்டோ காரமோ அத வந்துட் நம்மோ வாங்கி வெச்சிர்ணு அப்டின்னா இல்ல வீட்ல பண்ணிர்ணு அப்டின்னா அத ஒரு பாக்ஸ்ல போட்டு அவுங்களுக் குடுக்கறது வழக்கமா நாங்க வச்சிருக்கோம் அந்த மாரி ஆ ஏன்னா வந்துட்டு அவ்ங்க வீட்ல நாலு பேருமே வெட் வீட்லருக்க மாட்டாங்க எல்லாருமே வேலை செய்றவங்க அப்டின்னருக்கும் போது வந்துட்டு அவுங்க கொஞ்ச பிஸியாருப்பாங்க அப்டின் சொல்லலாம் அந்த மாத்ரியும் வந்துட்டு இருக்காங்க தோழி அந்த மாரியும் அதுவும் வந்துட்டு ஒரு பெரிய தப்புன்னு சொல்ல முடியாது அதுவு ஒரு நல்ல விஷ்யம்தா அப்டின் சொல்ட்டு நா சொல்ல வரே
ஆமா தோழி ரொம்ப செரியா சொன்னீங்க இப்ப நம்ப வீடலயு வந்துட்டு ஏதாவ்து ஒரு இப்ப ஒரு சின்ன நமக்கு வந்து போர் அடிக்கிதுன் சொல்லிட்டு எதாவ்து ஒரு இனிப்பு வகை வந்து நம்ப செய்வோ சாப்புல்லா அப்டின் சொல்லிட்டு அந்த மாரி ஒரு இனிப்பு செஞ்சாலுமே வந்து அக்கம் பக்கத்துல நம்பக் வந்து ரொம்ப பழக்கம் அப்டின்னா அது வந்து நம்ம குடுக்காதது நம் நம்ப வீட்ல ஏதாவ் ஒரு விஷோ விஷோனா நம்ப வந்து அந்த மாதிரி அழைக்கறதும் அந்த மாரி ஒரு இது வந்து இருக்கு நம்ப வந்து ஒரு இனிப்பு வகையாகட்டும் ஒரு கார வகையாயி மொதலல்லா நா சின்ன புள்ளையா இருக்கம்போது வந்து பாத்தீங்னா நாய்த்துக்கெழம நாள் அப்போ எங்க வீட்டு பக்கத்துல வந்து ஒரு காமோண்டு வீடு மாரிதா வந்து நாங்க குடி இருந்தோ அப்போ வந்து அந்த ஆண்ட்டி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு வேணாக் அந்த ஆண்ட்டிக்கு வந்து என்ன ரொம்ப புடிக் அந்த மாரி சமயத்துல வந்து பாத்தீங்னா அவ்ங்க வீட்ல நல்லா சமைப்பாங்க அவுங்க அவுங்ளுக் பெண் குழந்தை இல்லங்கும் போது எனக் எனக்குதா வந்து காலைல நா ஸ்கூலுக் போம்போது அவ்ங்க என்னதா சமைச்சிட்ருந்தாலு அவங்க பையன வந்து அவுங்க ரெடி பண்ணிட்ருந்தாலு எனக் தலசீவி உட்றது பொட்டு வக்கிறது அந்த மாரி இதெலாமே டெய்லியு பண்ணி உட்டுதா ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க எங்க அம்மா வந்து சமச்சிட்ருப்பாங்க அந்த மாதிரி ஒரு இதுலருக்கும்போது இந்த ஆன்ட்டி வந்து என்ன ஒரு சமச்சாலோ என்ன ஒரு சின்ன விஷ்யம் செஞ்சாலுமே வந் எனக் வந்து குடுக்கறது அந்த மாதிரி வந்து அ நல்ல ஒரு இதாருந்தாங்க அ சோ அப்பல்லா வந்து பத்தீங்கன்னா யாரு எது குடுத்தாலு நம்ம வந்து வாங்கலா அது வந்து ஒரு இதே தப் பா இல்ல ஆனா இப்ப வந்து நம்ப கொழந்தைங்ககிட்டயே வந்து என்ன சொல்லி வளக்குறோ அப்டின்னா அ யார் எது குடுத்தாலு வாங்காத தெரியாதவுங்க பேச்சு குடுத்தா வந்து வாங்காத அப்டிங்கிற அந்த மாதிரிதா நம்ம வந்து இது பண்றோ என்னா நம்ப யாரையு நம்ப மாட்டிங்கிறோ நம்ப சூழ்நெலையும் வந்துட்டு இல்ல கெடையாது இப்பருக்கற இதுல இல்லிங்ளா
கண்டிப்பா அப் ஆமா நம்ள சுத்தி அந்த மாரி ஒரு சூழ்நிலை வந்துட்டு நாளாக ஆக வந்துட்டு அது அதிகமாயிட்டே தா போகுதே தவிர்த்து எதுவு கம்மியான மாரி தெரில அதனால யார பாத்தாலுமே ஒரு பயமாருக்கு ஒரு தெரிஞ்சவுங்களோ செரி சுத்தி இருக்குறவங்ளோ செரி அது யாருன்னு நம சொந்தக்காரங்ளவே இருந்தாலு செரி அம்மா அப்பாவ தவர்த்து வேற யாரைம் நம்ப்ற மாதிரியே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு சூழ்நிலை இல்ல அப்டின் தா சொல்லும் ஒரு பயம் கலந்த ஒரு இதுவு இருக்கு அப்டின் சொல்லலா தோழி அதனால ஒரு வ ஆம்பள பசங்ளா இருந்தாலு செரி பெண் புள்ளையா இருந்தாலு செரி நம்ம வந்துட்டு அ யார்கிட்டயு வந்துட்டு புதுசா யார்கிட்டயும் பேசாத எதுவும் வந்துட்டு வாங்கி சாப்டாத அவுங் கூட்டா எங்கிம் போகாத அப்டின்ற மாத்ரி வந்துட்டு நம்ம சொல்லி வளக்ற மாதிரி ஒரு சூழ்நிலையா ஆய்டுச்சு அப்டின் சொல்லலா அப்டியு இருக்கறது தா வந்துட் டு நல்லதுன்னு நெனக்கிற தேவையில்லாம ஒருத்தர்கிட்ட வந்துட்டு நம்பி வந்துட்டு போறதோ அந்த மாரி விஷயங்கள்ல வந்துட்டு தவர்த்துக்கிட்டு நம்ம வந்து தெரிஞ்சவுங்க கூடே வந்துட்டு டிராவல் பண்றது நல்லது அப்டின் நெனக்கிற ஏனா சில பேர் வந்துட்டு இப்பக் கூட நம்ம பாத்தோன்னா நம்ம ஒரு வண்டிய எடுத்துட்டு ஒரு ரோட்ல போறோ அப்டின்னா ஏ யாரோ வந்துட்டு கை காட்டி ஒரு லிஃப்ட்டு கொடுங்க அப்பிடின் சொல்ட்டு சொல்றாங்க பட்டு ஆனா இருத்தாலு வந்துட்டு நமக்கொரு பயம் இருக்கு நமக்கு வந்துட்டு ஒரு அவுங்குளுக்கு லிப்ட்டு குடுக்லாமே அவுங்ளால முடியிலியே அவ்ளோ தூர நடந்து போனுமே மெயின் ரோட்க்கு அப்டின் தோணுது பட் இருந்தாலுமே வந்துட்டு அவுங்க யாரு என்ன ஏதுன் சொல்லிட்டு தெரியாது அதனால வந்துட்டு ஒரு பயம் வருது அவுங்கள வந்துட்டு கூப்ட்டு போகணுமா அப்டின்ற மாதிரி ஏன்னா வந்துட்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கத்தான நம்ம மனச கல்லாக்கிக்கிட்டு ஒரு விஷயத்த வந்துட்டு நம்ம செரி வேண்டா நம்ம வந்துட்டு அத அவாய்ட் பண்ணிட்டு போயிட்லா அப்டின்ற மாரிதா இருக்கு தோழி அதனால வேற வழி இல்லாம வந்துட்டு நெறைய விஷயங்கள நம்ம தவிர்க்க வேண்டிதா இருக்கு அப்டின் சொல்லலா
கண்டிப்பா தோழி ரொம்ப சரியா சொன்னீங்க அதனால நம்ப பாதுகாப்ப நம்பதா பாத்துக்ணு இன்னொரு வாட்டி வாய்ப்பு கெடச்ச கண்டிப்பா பேச லா தோழி
கண்டிப்பா ரொம்ப நன்றி
நன்றி ம்